ஆஹ
அம்மா வணக்
வணக்கம் வணக்கம்
அம்மா வர ஞாயித்துக் கிழம ராமேஸ்வரோ சுற்றுப்பயணம் போலான்னு இருக்கோ அங்கு அங்க எந்தெந்த இடத் ந்த இருக்கு அது ரிலேட்டடா உங்களுக்கு உங்களுடைய அனுபவத்த ஷேர் பண்ணீங்கனா
அங்க வந்து ராமநாதர் சுவாமி கோவில் இருக்கு தனுஷ்கோடி இருக்கு பாம்பன் பாலம் ஃபேமஸீ அந்த பாம்பன் பாலம் வழியாதா வண்டி ஓ ஓஹோ அப்துல் கலாமோட நினைவிடோ இருக்கு மற்றும் அக்னி தீர்த்தோ இருக்கு
போயிட்டு அந்த எல்லா எடத்தையு சுத்தி பாக்கணும்னா ஒரு நாள் செரியா இருக்குமாங்
ஒரு நாள் செரியா இருக்கு இல்ல ஒரு நாள் செரியா இருக்கு அதாவது ராமநாதர் சுவாமி கோவில்ல இரண்டு புனித தீர்த்தோ இருக்குமா அது பன்னெண்டு ஜோதிர்லிங்க தளங்களில் ஒன்றான புகழ் பெற்ற கோவில் இது அக்னி தீர்தோன்றது கோவில் அட் அருகில் உள்ள கடல் இங்கு நீராடுவது ரொம்ப புண்ணியமாருக்கு
அங்க பெரியவுங்களுக்கு அ இறந்தவுங்களுக்கு வந்து திதி குடுக்குறது எந்த நேரத்துல செய்வாங்மா
அது அது வந்து அங்க ஐயர் யார் இருக்கான்னு பாக்கணு பாத்து கேக்கணு அது அ அங்க வந்து கந்தமா கந்த மாதன பர்வதம்னு ஒண்ணு இருக்கு ராமேஸ்வரத்து உயரமான எடம்மா அது ராமர் பாதம் உள்ள எட
ஓ செரி செரி
கோதண்டராமர் சுவாமி கோவில் இருக்கு தனுஷ்கோடி போற வழியில பழைய கோவில் ஒண்ணு கோதண்ட ராமசாமி கோவில் இருக்கு அஞ்சு முகம் கொண்ட அனுமான் விஸ் விஷ்வரூப தரிசனம் இருக்கு அங்க அப்றோ வில்லுண்டி தீர்த்தம்னு ஒரு எடோ இருக்கு ராமரால் வில்லால் உருவாக்கப்பட்ட தீர்த் கு இது கடல் நடுவே இருந்தாலும் நாங்க நல்ல தண்ணி கிடைக்குமா அந்த இடத்துல அப்றோ ஜடாயுவ வந்து வெட்டினான் தெரியுமா ராமாயணத்துல ராமர் பாத்துட்டு அ அந்த ஜடாயு தீர்த் தோ இருக்கு இராமாயண காலத்தோட தொடர்புடைய எடோ அது மற்றும் அப்றோ சுற்றுலா ஆமா சுற்றுலா எடம்னு ஒண்ணு இருக்கு சுற்றுலா இடங்கள்ல வந்து தனுஷ்கோடி இருக்கு ஆனா அது பேய் நகரம்னு சொல்லுவாங்க
ஓ அங்கதா எல்லா கடலு கலக்குங்குற மாதிரி சொல்லியிருந்தாங்கமா
அதாவது வங்காள வங்காள விரிககுடாவு இந்தியப் பெருங்கடலு சங்கமிக்கும் இடம் அது
எடோ சேரிங்மா சேரிங்க
பாம்பன் பாலம் வந்து கடல் மீது கட்டப்பட்ட இந்தியாவின் முதல் ரயில் பாலம் மற்றும் சாலை பாலம் அது செரியா நிச்சியமா நிச்சியமா கெடைக்கு அப்றோ க க கம்மிய இது சீப்பு சீ வேர்ல்டு அக்வாரியம் இருக்கு அங்க கடல் உலக மீன் காட்சியகம்னு இருக்கு போயிட்டு வாங்கோ அப் அப்றோ அரியமான் கடற்கரை இருக்கு குடும்பத்தோடு அங்க கழிக்கிறதுக்கு ரொம்ப அமைதியா ன கடற்கரை அது
நல்லா ‌‌ இருக்கு சேரிங்கமா கண்டிப்
அப்றோ டாக்டர் ஏ பி ஜே அப்துல் கலாமோட நினைவிடம் முன்னாள் குடியரசு தலைவரோட நினைவாக அங்க ஒரு நினைவிடோ அழகா கட்டப்பட்டுருக்காங்க அது முக்கியமா போய் பாத்துட்டு வாங்க ஏனா அவரு பெரிய ஜீனியஸ் ஒரு சயின்டிஸ்ட்டு அவர் வந் அவர்னால தா நம்ம வந்து
பல உலகத்துல பல நல்ல விஷயங்கல முன்னமே எடுத்துரை
அது மட்டு இல்ல நம்ம குண்டு போடுறதுக்கு வந் து இங்கேயே தயாரிக்கிறதுக்குண்டான அமைப்ப பண்ணி குடுத்தாரு இவுரு நனோ டெக்னாலஜிய கொண்டு வந்தாரு இவுரு
ஓ செரி செரிங்கமா கண்டிப்பா ம் ம்
அதுனால ந ம அதாவது ஒரு ஒரு தட இப்பயு உலக போருக்காக நம்ம ஓவ்வொர்தகிட்டியு குண்டுக்கு கெஞ்சீட்ருந்தோ ஈரான் கிட்ட ஈராக்குகிட்ட அந்த மாரிலா நம்போ அ அ தொணத் கேட்டுட்டுருந்தோ இவர் வந்து அத்தியாவசியமா இங் ங்கிருந்தே நம்ம ராக்கெட் அனுப்பலா இங்கெல்லாமே நம்ம குண்டு தயாரிக்கலா நம்பள வீழ்த்தும் போது நம்பளையு ஆ படுத்தி குடுத்துருக்காரு அதனால இந்த எடமெல்லா நீங்க போய் பாத்துட்டு வாங்கோ ரொம்ப விசேஷமான எடோ இன்னு கூட இருக்கு நா எல்லா நோட் பண்ணி வச்சிருக்கே இப்ப நமக்கு எந்த அளவுக்கு டைம் இருக்குனு தெரியல இதுல சொல்றதுக்கு எனக்கு
முதல் நாள மதியோ பண்ணென்ர டூ ஒரு மணிக்குள்ள நம்ம அங்க போயி சேந்துருவோங்மா அன்னக்கி நைட் வரைக்கு டைம் இருக்கு அடுத்த நாள் காலேல நமக் கு ஒம்பது அல்லது பத்து மணி வரைக்கு டைம் இருக்கு ஆ பத்து டு பன்னெண் டு வந்து ஜோதிடர் நேரம் குறிச்சு தரதா சொல்லிருக்காங்க அந்த நேரத் துல வந்துட்டு நம்ம அந்த பரிகார இறுதி பூஜ செஞ்சுட்டு அதுக்கப்பறோ நமக்கு திரும்ப ஒன்ற மணி க்கு நம்ம ரிட்டன் ரயில் வந்து புக் பண்ணிருக்குங்மா நமக்கு ஒரு அதிகபட்சோ ஏழு டு எட்டு மண் நே ர வந்து நம்ம அங்க இருக்கக்கூடிய முக்கியமான ஸ்த லங்கள வந்து நம்ம பாத்துக்லாங்க
ஃபஸ்ட்டு வந்து இருவத்ரெண்டு தீர்த்தத்த குளிங்கோ ராமநாத சுவாமி கோவில பாருங்கோ பஞ்சமுக ஆஞ்சநேயர பாருங்கோ ராமர் கோவில் கோதண்ட ராமர் கோவில் பாருங்கோ டிஃபன் சாப்ட போயிடுங்கோ இது வரைக்கு முடிச்சுண்டு காலேல ஒரு எட்டு எட் றமணிக்கெல்லா கோ இந்த கோ குளிச்சு குளிச்சுட்டு இந்த கோவில் மொதல்ல பாத்துடுங்கோ பாத் இப்ப முக்கியமா ராமநாத சுவாமிய பாத்துருங்கோ பாத்துட்டு டிஃபன் சாப்டுட்டு மத்த எடத்துக்கெல்லாம் போங்கோ ஏனா அங்கெலா டிஃபன் கெடைக்குமானு எனக்கு தெரில அதனால கொஞ்சோ ப என்னனா கைல கொஞ்சோ பிரெட்டு எதாவது வாங்கிட் போயிடுங்க சார் கோவில் டைம் வந்து அதிகாலை நாலு மணிக்கு நட தெறக்கப்பட்றது அஞ்சு மணிக்கு அ மொதல்ல மு இதுவ அஞ்சு மணிலருந் து மத்தியான ஒரு மணி வரைக்கு இருக் கு திருப்பியு சாயந்தரோ மூணு மணிலருந்து ஒம்போது மணி வரைக்கு இருக்கு
ஓ செரி செரிங்கமா
ரியாம்
அதுதா செரி தகவல் தெரிஞ்சுட்டா நல்லபடியா போயிட்டு வர்லா அப்டின்ட்டுதா கூப் புட்டுருந்தேங்ம்மா
ஓகே ஓகே நல்ல விஷ்யோ போட்ருக்கு பாரு அக்னி தீர்த்த கடலில் நீராடி பின்னர் கோயிலுக்குள் உள்ள பன்னெண்டு புனித தீர்த்தங் களில் நீராடி ஈர உடையுடன் சுவாமி மற்றும் அம்பாளை தரிசிப்பது முக்கிய வழிபாட்டு மு றையாகும்
செரிங்மா செரிங்க நீங்க இதுக்கு முன்னாடி எப்ப எத்தன தடவ போயிருக்கீங்மா
நா போனது இல்ல ஆனா எங்க வீட்ல எல்லாரு போயிருக்காங்க அப்பாக்கு போய் திதி குடுத்துட்டு வந்துருக்காங்க அ அந்த டைம்ல நாம் போக முடியாத சூழ்நிலைய ஆயிடுத்து நா திருப்பியு வேற யாரு கூடையாதுதா நா திருப்பியு போகணுமா
போலாங்ம்மா நம்ம எல்லாரு கண்டிப்பா போலாங்க அ நெறயா தகவல்கள் கொடுத்தீங்க கண்டிப்பா அதெல்லா பயன் பயன்படுத்திட்டு
ஆ போயிட்டு வந்து எங்களுக்கு பதில் சொல்லு எப்டி இருந்தது உங்க ட்ரிப்பு எல்லா சந்தோஷமா போயிட்டு சந்தோஷமா வாங்கோ எந்த கொறையு வச்சுக்காதீங்கோ அங்க போயிட்டு வந்தாலே உங்களுக்கு எல்லாமே நல்லது நடக்கு
கண்டிப்பாங்மா கண்டிப்பா
ஓகே
பல எடங்கள் புகைப்படங்களல்லா எடுத்துட்டு வ கண்டிப்பா அத வந்து நம்ம நினைவுகளா வச்
நிச்சயமா ஆல்பம் போட்டு வைங்க இப்ப ஆல்பம் போட்டு டேட் போடுங்க இந்த டேட் வீட்ல ஃபேமிலியா இந்தந்த கோவிலுக்கு போனோ அப்படின்னு ஒரு இது போட்டு வச்சீங்கன்னா நாளைக்கு உங்க கொழந்தைக்கு கல்யாண ஆகி அவங்களுக்கு குழந்தைங்க பொறந்தாலோ மனைவி வந்தாலோ அவருக்கு அத வந்து ஒரு நினைவா காமிக்க முடியு நா பார் எங்க அப்பா அம்மா கூட எவ்ளோ ஜாலியா இருந்தே எவ்ளோ நல்லா என்ஜாய் பண்ணே அப்படின்னு அவர் சொல்றதுக்கு ஒரு வாய்ப்பு கடைக்கு
கண்டிப்பாங்மா கண்டிப்பாங்க போயிட்டு வந்துட்டு நிச்சயமா நம்மளு பல பேத்துக் கூட்டிட்டு போற ஒரு வழிகாட்டியா இருப்போங்க
அ நா கேக்குறே தம்பி வந்தா கேட்டு பாக்குறே அங்க வந்து திதி குடுக்கறதுக்கு எப் அப்படி யாரு தெரியுமான்னு கேட்டு பாக்குறே தெரியுன்னு சொன்னாங்கன்னா நா உனக் ப நம்பர்ஷேர் பண்ணி உட்றே
ஆ செரிங்மா ஸ்
இங்க இருந்தே பேசிக்கோங்க என்ன எவ்ளோ என்னன்னு அங்க போயிட்டு பத்தாயிர குடு இருவதாயிர கொடுன்னு பண புடிங்கிடுவாங்க அதனால இங்கயே வந்து வெறு பிண்டம் வச்சு தர்ப்பணம் பண்ணணு எவ்ளோ ஆகு மட்டு கேட்டுக்கோங்க
கண்டிப்பாங்மா கண்டிப்பாங்க
அதனால எங்களுக்கு இப்டி பண்ணணு அப்டின்னு சொன்னீங்கன்னா அதுக்கு தகுந்தா மாரி அவங்க சொல்லுவாங்க
செரிங்மா கண்டிப்பா அந்த தகவல் எல்லா கேட்டுட்டு போறத் து நல்லதுங்க கண்டிப்பாங்மா
ஏன்னா நம்ம அங்க போயிட்டு பணம் பத்தல கூட கொறைய ஆச்சுன்னா யார் தருவாமா அதனால நாம இங்கேயே கொஞ்ச விழிப்புணர்வா கேட்டுன்டு போறது நல்ல விஷய முக்கியமா யாராவது ஒருத்தருக்காவது ஒரு பாக்கெட் சாப்பாடு வாங்கி் கொடு சாப்பாடு தண்ணியு வாங்கி் கொடு
கண்டிப்பாங்மா கண்டிப்பா கண்டிப்பாங்மா
அது உங்க மாமனாரே சாப்ட்டா மாரி ஒரு அது
ஆ அண்ணதான என்னைக்குமே உகந்தது
ஆமா இல்ல கூட்டின்ற ஹோட்டல்லயே உக்க்காத்தி வச்சு சாப்பாடு வாங்கி கொடுத்துரு பொட்லோ கொடுத்தா கூட அவ கொண்டு போய் வி்த்ருவா
ஆமாங்மா ஹோட்டல் ரூம்ஸு பாத்துருக்ங்மா செரி ஒரு நாள் ரெண்ட் நாள் முன்னாடி வந்து புக் பண்ணிக்க சொ சொன்னாங்க ஆனால பாத்துட்டு கோயிலுக்கு பக்கத்திலயே நம்ம அந்த பரிகாரஸ்தலத்துக்கு பக்கத்திலயே பாத்துக்லா அப்டின் சொல்லிட்டு முடிவு பண்ணிருக்குங்க
ஓகே ஓகே நல்ல விஷயோ எல்லாம் பத்தரோ
ஆ கண்டிப்பாங்கமா
இதெல்லா வந்து பூட்டு பூட்டி வச்சுட்டு போங்கோ எங்க போறதுனாலு ஏன்னா என்ன வெளியூர்ல போய் தங்கறோ எப்டி இப்டி யாரு இருப்பாங்கோ தெரியாது அதனால அ பூட்டு போட் ற மாதிரியே பேகோ சூட் கேஸோ அப்டி எடுத்துக்கோங்க
ஆ கண்டிப்பாங்கமா கண்டிப்பாங்க
ஃபோனு பர்ஸு அ பணோ இதெல்லா வந்து தனியா ஒ ஒரு ரெண்டு பேரா பிரிச்சு வச்சுக்கோங்க அவர் கிட்ட கொஞ்சோ குடுத்து வையி நீ கொஞ்சோ வச்சுக்கோ கவின் கிட்ட கொஞ்சோ பாக்கெட்ல போட்டு வையி ஏ ஏன்னா இதெல்லா வந்து நமக்கு ஒரு விழிப்புணர்வு சேரியா எல்லா ஞாபகமா எடுத்துன் போங்க எடுத்துன் போற ஐட் டம்ஸ் எல்லாமே ஞாபகமா கொண்டு போங்க ஞாபகமா கொண்டு வாங்க எக்ஸ்ட்ரா கூட ஒரு ரெண்டு துணி வெச்சுக்கோங்க தப்பு கெடையாது
ஆ சேரிங்மா
ஓகேவா
ஆ சேரிங்மா
சேரிமா
சேரிங்மா நா பாத்துட்டு உங்களுக்கு திரும்ப கால் பண் றங்க சேரிங்மா நன்றிங் ஆ